கேக்குதா சனி ஆ என்ன பண்றீங்க பாப்பு இப்ப தா சமையல் பண்ணே உம்
அப்பறோ உங்க சித்தி கூப்
கூப்ட்டா ம்
அது ஃபோன் எடுத்
ஃபோன் எடுக்க முடியல ம் எப்போ இப்பவா இல்ல முன்னாடியேவா
முன்னாடியே கூப்ட்டா
சேர் சேரி ம் அம்தா கிட்ட பேசுனியா எஸ் எல் சம் ம் பே பேசுனது சேர் செரி சேரிம்மா அப்பா என்ன பண்றாரு
அப்பா என்ன பண்றாரு படுத்துட் இருக்குறாரு
ம்
ம் தேங்காய
தேங்காய் எல்லா எடுத்தோ ம்
அப்பறோ இன்னக்கி ஆ அவுங்களுக்கு வேற ஊடு புடிங்காச்சின்ன ஆமா
ஹ ஹ நீங்க போகலியா உங்கள கூப்ல்லயா அதுக்கு
கூப்ட்டு இருந்தாங்க
ஆ
நான் எங்க இன்னக்கி எல்லா தேங்கா எடுக்குற வேல இருந்தது
ம்
நேத்து ரெண்டு நாள் களைக் கொல்லி அடிச்சோ அதுனால அப்பறோ இன்னக்கி போ முடில
ம் ஹூ ம்
தேங்காயல்லா போட்டு
அது ம் கை ஒடச்சி ம்
எடுத்துட்டு போனதுக்கு அப்பறமாத்தா
ஓ இன்னக்கி தேங்கா போடவு வந்தாங்களா
இல்ல இல்ல உழுகுற காய்களுக்கு தா
ம் ஹூ சேர் சேரி சேரி ஆ எல்லா எடுத்து குடுத்து போட்டு வந்துற்றோ ஆ
அப்பறோ நீங்க எல்லா எடுத்து ம் மட்டைய உரிச்சி அவங்க வந்து வியாபாரிக வந்து
அதை வந்து எடுத்துட்டு போனாங்கனாக்கா ம்
நா கொஞ்சோ ஃப்ரீயாக முடியு
சேர் சேரி ம் ம்
சும்மா
எப்ப போட வருவாங்க தேங்காய்
எப்ப போட வருவாங்கன்னு தெரியல அதா ஒருமணியாச்சா முடிச்சிட்டுதா போறதுக்கு கொறன்னா
ஆ ஆ சேர் சேர் என்ன அவுங்கல்லா வந்து கொஞ்சோ தேங்காய்ல்லா போட்டு எடுத்துட்டு போயிட்டா அப்பறோ உங்களுக்கு தேங்காய எடுக்க வேல இருக்காது எடுத்து கொட்டுற வேல ஆ
ஆமா
ஒரே ஒரு மாசத்துக்கு களைக் கொள்ளி எடுத்துட்டு வாங்க ஆ ஆ சேரி சேரி ஒண்ணு ரெண்டு மட்டை விழுகுது ம் சேர் சேரி
அதை எல்லா எடுத்து போடனு
ம்
பாப்பா என்ன பண்ணுது
பாப்ப என்ன பண்ணுது இப்பதா வெளயாடிட்ருந்தா இங்க மேல கேரம் போடு வெளயாடிட்ருந்தாங்ளாமா
ம்
அப்றோ இப்பதா வந்தா இன்னிக்கி பக்ரீத்து ஆ
தின்னுப்பாருங்க உப்பு
ஆ ஹா
பேசலியா
பேசல
அண்ணி தா எதனா
ஏ அவுங்க தா எதா கல்யாண்த்துக் போய்ருக்றாங்கன் சொன்னாப்டியே
சேர் சேர் சேர் சேர் என்ற பெரியவர்னை கூட்டி போய்க்றாங்ளா
அ ஆ அப்டித்தா சொன்னாப்டி உன்ற மருமகொ
சேர் சேர்
ம்‌ இன்னக்கி வந்துட்டு சாயந்தரோ வந்துருவாங்கக்கா அப்டி இல்லினா காலைல கூட்டிட் வந்து வுட்றோ சாமி அப்டின்னாங்க அம்மா
ம்
அப்டினா
ம்
ம்
அமத்த இன்னு அங்கே இருந்துக்கு மாட்டக்கிது
இருந்துக்ட்டு வுடு
நான் முந்தாநாள் பேசனே
ம்
ஆ சித்தி எங்கே கோய்லுக்
ம்
சேர் சேர் செல்ல வச்சுட் போய்ட்டா
ம் சே சே
அப்டின்ச்சு
சேரி என்ன சாப்பாடு
சாப்பாடு உப்மா தா தாளிக்கோனு
ம்
நாய்க்கில்லா சாப்பாடு வச்சே
ம்
அப்ப போய் கோழிக் வேற காலைலந் தண்ணி வக்காம வுட்டுட்டே மத்யான்த்துக்கு மேல
ம்
தண்ணி மாடத்துல கொண்டு போய் தண்ணி வச்சு போட்டு
ம்
போய் வெலக்கழுவி வச்சுட்டு
ம்
இப்பதா செய்தி இருந்தே
ம் ம் சேரி சேர் ஆ அப்ப என்ன பண்றது
அப்பா வந்து கம்முன் படுத்துகிறாரு போய் பால் வாங்கிட் வந்தாரு பால் வாங்கிட்டு வந்துட்டு தக்காளி வாங்க போனாரு கடைக்கி
அஹஹா
தண்ணி போட்டுட சொன்னே பைக்கெட்
ம் ம்
கலெக்
ம்
தண்ணி போட்டுட்டு
சேர் சேரி இன்னிக்கு எங்ளுக்கு பக்ரீத் ஸ்பெஷல் பிரியாணி வந்துச்சு ஏய் ம் அம் அவுங்க பாப்பாவோட அப்பாவோட ஃப்ரெண்ட்டு யாரோ குடுத்தாங்களாமா
ம்
அப்றோ அவங்க அத சாப்டுட்டு
ம்
அப்றோம் இன்னொரு பார்சல் இருந்துச்சு அப்டின் சொல்லிட்டு உ பேத்தி வேற டின்னருக்கு பார்பிக்யூ சிக்கன் வேணு அப்டினு ஆட்ரு போட சொல்லிட்ருந்தா
ம்
இது பிரியாணி வந்ததியு எனக்கு பிரியாணி புடிக்ல
ம்
டேஸ்ட்டே இல்ல அப்டின்ட்டு ஒரே ரகல அவங்க அப்பா கிட்ட
அது வாயா சக்கர வாயில
அப்றோ நான் பேசுனே சாப்பாட்டெல்லா பழிக்க கூடாது சாமி இப்ப என்ன அது எப்ப இருந்தாலு நம்ம காசு குடுத்து வாங்கி சாப்பறதுதானே நாளைக் இல்ல நாளானிக்னொட வாங்கி சாப்பெல்லா
ம்
இதுக் குடுத்துட்டதே வேஸ்ட் பண்ணக் கூடாதுல்ல
ம்
அப்டின் சொல்லி அப்டியே சாப்ட வெச்சே அதனால இன்னிக் நைட் சாப்பாடு செய்ற வேலை இல்ல
சேரி அதுவு உணவுப் பொருள்லா வேஸ்ட் பண்ண கூடாது சாமி
ம் அதனால தா சேரி அப்டின்ட்டு அப்றோ பாம் நாளைக்கி மேம் வந்து நாளைக் காலைல வந்தோனே ஒரு டெமோ க்ளாஸ் எடுன் சொன்னாங்க ஸ்கூல்ல செரி பாப்பாவ ஒக்கார வச்சி ஒரு டெமோ கிளாஸ் எடுக்கலானா மா எனக்கு தூக்க வராதபெல்லா நா ஒங்கிட்ட சொல்றே எனக்கு டெமோ கிளாஸ் எடு நா தூங்கிடுவே நல்லா அப்பிடிங்கறான்னா
நீ கிளாஸ் எடுக்கறது எப்டி இருக்குற நா
ஆ அ அப்றோ நா ஃபர்ஸ்ட் ஸ்டாண்டர்டு கொழந்தைங்களுக்கு எடுக்ற மாரி தானே எடுக்க முடியு ஆறாது கிளாஸு கொழந்தைகளுக்கு எடுக்ற மாரி எடுக்க முடியுமா
யா நீ எடுக்கலையா ஆ
இப்போதைக் இல்லில்ல
ஆம்
ம் ஆறாங் கிளாஸ் வரைக்கு இருந்தாத் தானே எடுக்க முடியு
ஆமா
ம்
என்ற மருமகன் என்ன பண்றார்
உங்க மருமகன் தா எங்கேயோ வெளியே போனார் காலையில புடிச்சு வீட்டுக்குள்ளியே இருக்கிற மாரி இருக்குது அப்டின்ட்டு
ம்
ம் காலையில அவங்க பாட்டி ஃபோன் பண்ணிட் டு வா சாமி வா சாமின் ஒரே இது
ம்
இவ காலையிலயே அழுகற்க் ஆரம்பிச்சுட்டா நா போமாட்டே நா போமாட்டேன்னு
அ
அவுங் சித்தப்பா எங்கயோ கோயமுத்தூர் போயிருக்கிறார் அப்டியாமா
ம்
எதோ ஒரு வேலையா
ம்
அப்புறோ இப்ப சாய்ந்திரமா வர்றே வந்து கூட்டிட்டு போறேன் கேட்டதுக்கு நீ என்னமோ ஃபோன்ல பேசிட்டு இருந்தா
ம்
நாளக்கி வாங்க போயிக்கலா அப்டின்னா
ம்
நாளைக் காலையில நீ கொரங்கு புத்தி இல்ல எங்களுக்கு
ம் ம்
இப்ப இங்க தாவி இருக்கிறோ நாளைக்கு ன்னி எந்த பக்கோ தாவுவோன் தெரியாது
அதுக்கு தா நா உங்கட்ட கேட்டே அப்பாவ வர சொல்றே சரி இங்க
தா அங்கியு வரமாட்டேங்கிறா நா கேட்டேன்லே செரி இங்க போய்க்கிறியா அப்டின் கேட்டதுக்கு ஏ ஹெ நா வெளையாடணு ம் வெளையாடோனு வெளையாடோனு அது என்ன
சேரி இன்னோர் நால்
நால் நாள்தானோ ம்
வெளையாட்டு உடுங்கோ
ம் ம்
அப்படிங்கிறர்
ம் ம்
ம்
ம் நைட்டுக்கு என்ன டிஃப்ஃபன்னு
ஏ
நைட்டுக்கு நைட்டுக்கு என்ன டிஃப்பன்னுனு கேட்ட
நைட்டுக்கு என்ன டிஃப்பனு அதா உப்மா செய்றுக்கு வெங்காயம் அற்த்து வெச்சுக்குது
ம்
ம்
யாரு அப்பா எடுத்து வச்சதா நீங்க எடுத்ததா
நாந்தா
ம்
வத்த நாய்
ம் அதா அதா
ம் பசேல்னு இன்னு கொஞ்ச நேரங் கழிச்சு உப்புமா செய்லா சொ
ஆ செய்லா சுடா சாப்புல்லா ம் ம் மழையா
மழை இல்ல
மழை இல்ல சொல்லு ம் இங்க லைட்டா மழ பெஞ்சுது ஒரு நால்ர அஞ்சு மணியாட்ட
அ அ இங்கயு அந்த டைம் எல்லா நல்லா மழ வர மாரி இருந்துது ஆனா மழ வர்ல
ம் ம்
அவுங்க சித்தி ஊர்லல்லா நேத்து ஓரளவு மழ இருக்குமாம்மா
பரவால்ல ம் அன்னிக்கு தாளவாடில பேஞ்சு பள்ளம் போனதுல மழையா ஆ ஓ நல்லா அம்பத்தி நாலு சென்டிமீட்ரு என்னவோமாம்மா மழ பதிவானது வேற ம் ம்
ஆ ஹ நேத்தா தாத்தா சொன்னாரு
ம் ம்
இந்த மாரி ஆயிட்ச்சு
அதுவு அதா
அப்புடின்ட்டு
ம் ம் பேஞ்சுதுன்னா இப்புடி பேய்து ம் ஃபர்ஸ்ட் பி ஜியா ம் ம்
பத்து வய்சு இருக்குமாம்மா
அச்சச்சோ
அவுங்க அப்பாவுமே ஏதோ தண்ணி என்னமோ அடச்சிட்டு இருந்தாங்ளாமா எல்லா வா வா நீயாட்டோ புடுங்கிட்
புடுங்கிட்டு போது மல பெஞ்சோன்ன கம்முன்னு அத விட்டு போட்டு ஊட்லயாது இருந்திருந்துருக்லா
ஆரு இது வெளையாடிட்டு இருந்துருக்குது
ம்
நம்ம பாப்பா வய்ஸ்
வெய்ஸ்தா போல்ருக்கு அதா அதா அப்டியே இழுத்துட்டு போயிருச்சு
ஏ உனிக் தண்ணி அப்டியே சருஞ்சு மண்ணு சருஞ்சு அப்டியே உள்ள போயிருச்சோ என்னமோ அப்பறோ கொஞ்ச நேரோ கழ்ச்சு வீட்டுக்கு வந்து தா பாத்தாங்ளாம்மா எங்கேயா கொழந்தைய காணுன்னு
ஆ பாவிங்களா ம்
ஆ அந்த ஆளு மடவையாட்டோ முலுசுட் போவுதுன்ட்டு அவசர அவசரமா ஓடி ஓடி அடச்சுட்டே அதையு பாத்தியாட்ருக்குது
ம் அந்த டென்ஷன்லயே பாக்கலையாட்ருக்குது பாவோ
ட்ரியாட்ருக்கு அப்பறோ வீட்டுக்கு வந்து பையன காணுன் பாத்துக்கிறாங்க
ம் உம்
ம் ம் என்ற பேராண்டி ஆ சரி